அத ம்வணக்கம் தோழி சொல்லுங்க
நல்லாயிருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கோ நல்லாருக்கோ நீங்க நல்லாயிருக்கீங்ளா
நல்லாயிருகோ தோழி சாப்ட்டீங்ளா
சாப்டு சாப்ட்டுட்ருக நீங்க சாப்டீங்ளா
ம் சாப்ட தோழி
உங்ளுக்கு என்ன பய எத்தன பசங்க இருக்குங்க பய இருக்காங்க
எனக்கெலா பசங்க இல்ல தோழி தோழி எனக் பசங்க இல்ல
பசங்க இல்லயா ஒன்னு மேரேஜ் ஆகலயா உங்ளுக்கு
ஆமா தோழி இன்னு ஆவள தோழி நா இப்பதா காட்
ஆ இப்ப பண இப்ப பனமரத்த பத்தி வே பனமரத்த பத் த்தி பேசபோறேங்க நாங்க இந் பனமரோ இருக்கு பத்தீங்ளா ஆ அந்த பனமரம் வந்து ஆ பன நுங்கு பனங்கிழங்கு
ம்
எனக் பது இன்னு நறையா மருந்து பொருட்கள்லா அதுல கடைக்கிது
ஆமா ஆமா தோழி இல்ல நம்ம போய் நம்ம வந்து கல்லு கூட இல்ல கடைக்குது பத்திங்ளா ஆம் நம்ம வந்து கல்லு வந்து நம்ப ஆனா எப்டி நினச்சிகிரோனா கல்லுந்து அய்யோ குடிக்கூடாதுபா அப்டி நினச்சிட்ருபோ ஆனா கண்டிப் கல்லு வந்து எல்லாருமே குடிக்லா நம்ம கல்லு வாங்கி அது எப்டி சொல்றது குழதைகளுக்கும் குடுக்கலா அதுல வந்துட்டு அடில சுண்ணாம்பு போடுவாங்க நம்ம என்னா பண்ணுனா
குழந்தைகளு சாப்பலாமா தோழி அப்ப அத
ஆமா ஆமா கண்டிப்பாக தோ
அ
பள்ளி நிகழ்ச்சிக்குனா ஆ அவுங்க வ சொல்லுங்க சொல்லுங்க
இப்போ அது வந்து ச சளி பிரச்சன எல்லா வருதில்ல அதுக்கெல்லா பணங் கல்கண்டு இதெல்லா வந்து நல்ல மருந்து பொரு நல்ல மருந்து பொருளது
ஆமாமா கண்டிப்பா
பனங்கிழங்கு சாப்ட்டாலு நல்லது அது வெயிலுக்கு வெயிலுக்கு வந்து ப ஆ வெயிலுக்கு வந்து பண நுங்கு இதெல்லா சாப்ட்டா மிகவு ஒடம்புக்கு நல்லது வெப்பத்த கொறைக்கு
ஆமது
அ
இப்ப பாத்தீங்
இதுல வந்து அ
இல்ல இப்ப வந்து நீங்க கண்டிப்பா நம்ப அதாது சொல்லுங்க சொல்லுங்க அதான் இல்ல
இல்ல இப்ப வயல்ல வந்து குருவ சாகுபடி சம்பா சாகுபடியெல்லா பண்றாங்ளா இப்ப தண்ணியெல்லா கட் டா கரெக்டா வந்துச்சுனா நல்லா சாகபடியெல்லா நல்லா ரெகுலரா நடக்கு முப்போகமு அறுக்கறதுக்கான வாய்ப்புண்டு
ஆமா
ம் நீங்க சொல்லுங்க
ஆமா ஆமாங் கண்டிப்பா இப்ப வந்து வீட்லே எடுத்து வந்ட்டீங்க அப்டின்னாக்கா பா போட்டுருக்காங்க அதா அதாது பரு பருத்தியும் போவாங்க அதே நெல் நெல்லும் போடுவாங்க ஆனா இதுல என்ன அப்டின்னா